ஆ சொல்லு அந்த பிள்ள என்ன கீர்த்தி
ஹலோ
கேக்குதா டி
கேக்குது என்ன கட் ஆயிருச்சு
ஏ தெர்ல சொல்லு கீர்த்திய பத்தி சொல்லு
கீர்த்தி இப்ப ஆளே டோட்டல்லா மாறிருச்சு
ஏன்
மாறிருச்சுன்னா கல்யாணம் ஆனா ஆல அதனால நீட்டா இருக்குன்னு சொல்றேன் வேற ஒன்னும் சொல்லையே
நீட்டா இருக்கா
ம் தலையெல்லா முடியலாம் நறையா முடியும் ஆள் நல்லா இருக்கு போட்டோவ கூட அனுப்பிவுடுறேன் வேல பாக்குது நக கடையில
நம்ம ஊர்லையும் இருக்குதா
ம் நம்ம ஊர்ல தான் பாத்துட்டு
ஆமா டி அந்தப்புள்ள பல வருஷம் நக கடையில தான் இருக்கு
அதே வேலையில தான இருக்கு
இன்னும் அதே இதுல தான் இருக்கா
ஆமா ரியா உனக்கு எப்டி தெரியு
புரியல
உனக்கு எப்டி அது நகக் கடைல இருக்குன்னு தெரியு
அன்னைக்கி நாங் கோல்டு எடுக்க போயிருந்தோ அப்பேல்ல பார்த்தே
சேரி சேரி சேரி
இங்க தான் உக்காந்து இருந்துச்சு
சேர் சேர் சேர்
அனா மேக்கப் பண்ணும் காலேஜுக்கு அம்மா
காலேஜ் எப்ப நீ அது கூட படிச்ச
அந்த ஏரியா தானே கோட்ட அந்த சைடு தானே அங்கட்டு தானே போனும்
நீ எங்க இருந்த
கோட்டையில எதிரங்காயில
ஆ ஆ அங்கேருந்தியா
ம் அப்ப தான் அடிக்கடி இந்த புள்ளைய பாப்பேன் அப்ப தான் பாத்தேன்
உஹும் அப்பன்னா அதுக்கு மேல இருக்கு
போ ஆய்
ம் உம்
அடுத்து யாரு உங்களுக்கு அப்றோ ஸ்னேகானு வீ ஸ்னேகாவா
ம் அவ காட்டு வீட்டுக்குள்ள இருக்கு பாவோ ஏ அதுக்கு ஆவல ஆரிஒர்க் பண்ணிட்டுரு
மொதல்ல யாருக்குமே இன்னு கல்யாண ஆகலையா
மொத எனக்கு மட்டுதா ஆயிர்க்கு
ஐயோ பேசுங்ளா எல்லா
அதது அதது வேலய பட்டு பாத்துட் இருக்குக வேற யார சொல்ற சௌமிக்கி ஆகல ஆ பேசுங்க
அவுக அக்கா ஒன்னு இருக்குமே கண்ணாடி
ஏ அதுக்கெல்லா கல்யாணோ ஆயி இப்ப ரெண்டு பிள்ளருக்கா இல்ல ஒரு பிள்ள அப்பயே நாருக்கேலே கல்யாணாயி புள்ள கொழந்தல்லா பொறந்துச்சு காலேஜ் படிக்கைலே
அப்பிடியா
ம் காலேஜ் எல்லா அந்த புள்ளய படிக்க காலேஜு படிச்சுச்சு தா படிச்சுட் டு கல்யாணோ பண்ணாங்க அதுக் முன்னாடே
அந்த சௌமியாக்லா கல்யாணொ ஆகலயாடி
ஆகல அது வந்துட்டு மதுரைல வேல பாக்குது
என்ன வேல பாக்குது
அந்த லோன்லா நம்ம ஃபோன்ல கேப்போம் பாருவே
ஆமா
அது வந்துட்டு குடுக்கலாமா என்னன்ட்டு பாத்துட்டு அப்ரூவல் அப்ரூவ் பண்றா
சேர் சேரி மதுரைலருக்கா
ம்
ம்
சேலரி எவ்ளோன் கேட்டே ட்வெண்ட்டி குடுக்குறாங்கன் சொன்ச்சு செர் சேரி
ஹாஸ்டல்ல தங்கியிருக்காலாமா
ஆமா ஆஸ்ட்டல்ல ரூம் எடுத்தங்கிருப்பா போல
ம்
நல்லா என்னன்து
செர் செர் நீ தா குமாரு அவசர
ம் உம் அவசரப்பட்டனாலதா இப்டி கடக்குறோ
அதுதா சவுண்டா பேசு கேக்கவே இல்ல
கேக்குதா இல்லயா என்னமோ காக்காவா என்னமோ குருவியா கத்திட்ருக்கு
குருவி அவ்ளோ சவுண்டாவா கேக்குது
ஆமா
ம்
மாடிலயாருக்க அமைதியான எடத்துல இருக்கபோல
ஆமா ஆமா
ம்
புள்ள எந்திரிச்ட்டாலா இல்ல இப்பதா தூங்னாலா
எந்திரிச்சிச்சு தா மறுப்டி தூங்குது தொட்டில் ஆட்டிகிட்ருக்கே
தேவயா குமாரு இதெல்லா ஒனக்கு
என்ன முடிஞ்சு போச்சே இன்னு தேவையா என்னான்ட்டு
நா அவசரப்பட்டன்டி
அதா யோசிக்கா அவசரப்பட்டா என்ன பண்றது அவள்தா முடிச்சுட்டாய்ங்க முடிச்சு உட்டா
புரியல
அவ்ளதா முடிச்சு உட்டாய்ங்க
அவ்ளதா
ம்க்ம்
சேரி விடு பாத்துக்லா
நானு பாத்துக்க இனிமே என்னான்ட்டு பாத்துட் போய்ட்டே இருக்க வேண்டிதா
ஆமா இனிமே என்னத்த பாக்குறது
ஏய் இனிமே அவ லைஃப்ப பாத்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதா அவ்வளதே
அவ்ளதா இதுக்கு போரியா திருவிழாக்கு போரியா
கூப்புட்டுச்சுதே எங்கம்மா நா வர்லன்ட்டே சும்மா எழுந்து ஏ போந்தே அங்கிட்டு இங்கந்து ஏ ஏழு மண் நேர டிராவல் பண்ணி போயி ஐய்யய்யோ உக்கார முல்ல எந்திரக்க முடியல போனோம்னா அவே மொறச்சுக்கிட்டு திரியிரா நம்ம படுத்தம்முனா இன்னா அங்கேந்து வந்து இங்க படுத்துருக்கு வேல பாக்காதா அப்படின்ட்டு பேசிக்கிட் திரியிரா எப்ப பத்தாலு வேல பாக்க சொல்றா கைப்புள்ளைய வெச்சுக்கிட்டு வேல பாக்க சொல்றா புள்ளைய பாக்குறதா அவனுக்கு வேல பாத்து குடுக்கறது
நீ ஏ போய் வேலைய பாக்குற வீட்டுக்கு விருந்தாலியா வந்திருக்கேன் சொல்லு
வீடு வீடு தொடைக்கலா வீடு கூட்டலா என்னா எல எந்தவ சாவுக்கு போயிருக்கே புள்ளைய புள்ள அழுதுட்டுருக்கு புள்ள அழுக கூட அப் பனா அவன்லா எம்புட்டு பெரிய கல் மனசா இருப்பாம்பாரு புள்ள அழுதுட்டுருக் கு நா இங்குட்டு இருக்கே இந்த புள்ள என்னைய விட்டுட்தா இருக்காத் ஒரு நிம்ஷ கீழ விட்டேன்னா அழுகுது இந்தப்புள்ளைய விட்டுட்டு யாருக்கு பரிமாறாம நா வந்துட்டு இங்க நிக்கிறேன்ட்டு அது சொல்லிட்ருக்காங்கறே இன்னா வேலெல்லாம் பாக்கலையா வெக்கலையா சும்மாவே இருக்குறதா அப்டின்ட்டு எங்க அம்மா எங்கம்மாட்டயு சொல்லிந்திருக்கா நீ இரு புள்ளைய வெச்சுக்கிட்டுருக்குற நீ அங்கட்டு இரு சோர் போட்டு நா தரே பாப்பாக்கு ஊட்டி உடுன் சொல்லிருச்சு எங்கம்மா எப்ப பா த்தாலு வேல ஆக சொல்லிக்கிட்டே இருப்பா அப்பவு இப்படிதே இப்பவு இப்படிதே ஒர்த்தே நிம்மதியா இருந்திற
கல்யாண ஆகறத்தக்கு முன்னாடியே அப்படிதா
ம் இப்பவு அந்த கொடுமையதா பண்றா அதுக்கு எதுக்கு இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட் டு ஏழு மண்நேரோ போய்யறது இல்லாம போனா தூங்கனு டயடா இருக்குமுல பாப்பாவ கொண்டுகிட்டு போயி தூங்காமா அவனுக்கு வேல பாத்து குடுக்க நம்ம பாட்டுக் இங்க இருக்கலா பெசாம இங்க அழகா காலைல எந்திரிப்போமா சமப்போமா நம்ம வேலைய பாப்புமா அம்புட்டுதே அப்புற ஃபுல்லா துணிய தொவச்சு துணியிந்தா துணிய தொவச்சுட்டு வீ டு கூட்டிட்டு டேரா படுக்குறதே நைனி தூங்கையில படுக்கறது பாக்கி நேரோ நைனி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கா அத புடிச்சு இழுத்து இழுத்து வைக்கனு அவளோதா ம் கதவ அடைச்சு போட்டோம்னா வீட்டுக்கெடக்கு பேசாமா அவங்க இருந்தா இருந்தாதா செரமோ அவங்களு இல்லைல அதனால கதவ அடைச்சு போட்டுருவே ம்
இப்ப அண்ணனுக்கு என்னைக்கு லீவு
அண்ணனுக்கு
லீவ்லா விடுவாங்களா வீக் ஆஃப்லா இருக்கா
லீவ்வலா இல்ல நம்மலா எடுத்துக்க வேண்டியதா
அப்படியா லீவ் கெடையாதா
லீவ் கெடையாது
அப்படி என்னடி வேல பாக்குறாங்க
ஏ லோடு காய்கறி லோடு ஏத்துறது
அந்த வேலைக்குதா போறாங்களா
ம்ஹும் வேற என்ன வேலைக்கு போது அந்த ஒரு வேலதா தெரியுது வேற காரு ஓட்ட சொன்னா அதெல்லா ஆஹா அதெல்லா வேண்டா எதாச்சு வேல பாக்க சொ ஆஹா அதெல்லா வேண்டா இதுதா எனக்கு இது கஷ்டமா இருக்கு வேல ஈஸியா இருக்குமா இதா அவனுக்கு ஈசிமா ஈஸியா இருக்குமா பழகுன‌ வேலயா
மூ மூட்ட தூக்குனாங்களாங்க ஃபஸ்ட்டு
ம்
ஃபஸ்ட்டு மூட்டையா தூக்குனாங்க இல்லேல அப்றோ என்ன பழகுன வேல
ஏ ஃபஸ்ட் இல்ல இல்ல ஃபஸ்ட் அங்கேயு லோடு தான இந்த ஒவ்வொரு கடையா லோடு எறக்கி எறக்கி வைக்கணு அங்க என்ன லோடுனா அந்த ஃபர்னிச்சர் இந்த மாரி எறக்கி எறக்கி வைக்கிறது
ம் ம்
அ பைப்பு அது இதுண்ட்டு கோயம்புத்தூர்ல அந்த வேல தான பாத்துச்சி
ஓ
அப்ப வந்துட்டு லோடு இந்த ஜாமா அதெல்லா எறக்கி வைக்றது இப்ப காய்கறி எற ஏத்தற ஏத்தி ஏத்தி குடுக்கறது
எங்க மார்க்கெட்லேவா
மார்க்கெட்ல மார்கெட்லதே
அப்றோ நெறய காய் வரு ஒனக்கு டெய்லிக் நல்ல நல்ல காயா வரு
தூக் மாட்றாங்கலே வேற வேற எடத்துல வேல பாத்திச்சு காயா குடுப்பாங்க அதனால காய் சம்மாளிச்சுக்கலா அரிசி மட்டுந்தா வாங்கிக்குவே இப்ப இப்ப பாக்ற எடத்தில வந்துட்டு அந்த ஆ முன்னாடி பாத்த எடத்துல வேல இல்லன்ட்டாய்ங்க இப்ப பாக்குற எடத்துல காய்கறியு குடுக்கமாட்டாய்ங்க ஒன்னு குடுக்கமாட்டாய்ங்க
எதும் குடுக்க மாட்டாங்க
ம்ஹும் சும்மா பேய்ட்டு வருது அவ்ளோ தா ஆனா சம்பளோ வந்துட்டு ஆயிரூவா குடுக்குறாங்க
ஒர் நாளைக்கி
ம் ஆய்ருவா
ஏப் பரவால்லடி
பரவால்லைலே அங்கே வந்துட்டு
புள்ளைக்கு அப்டியே சேஃப் பண்ணுங்க பிள்ளைக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடே இப்ப நெறைய இந்த டிஜிட்டல்லா வந்திருக்கு தெரியுமா தங்கமயில் டிஜிட்டல்லா
கஞ்சக்க லோன் இருக்குல்ல லோனு நக அடகு இருக்கு அதெல்லா முடிச்சுட்டு ஒரு வருசோ எப்
ஏய் அத நீங்க இது பண்ணீங்க உள்ள பேய் ல்ல நகசீட்டு ஒன்னு போட்டு வைக்க வேண்டியதானே டெய்லி ஒரு ஐநூரூவா ஒரு எர்நூரூவா அது மாரி கட்ற மாரி
டெய்லி இல்ல இந்த மாசத்துக்கு ரெண்ட் ரூவா கெட்ற மாரி
அப்டி இல்ல பைத்தியமே
ஏய் போட்டுருக்கு அவங்க அப்பா அந்த பிள்ள பேர்ல
அது வந்து மாசத்துக்கு கட்றது
ம்
இது என்னன்னா நகசீட்டு இப்ப வந்து இந்த
ஏ அதுதா நா சொல்றேனே ஒனக்கு புரியலையா லோன் நெறய இருக்கு லோன் கொஞ்சோ லோன் இருக்கு
ஏய் டெய்லி ஒரு நூறு ரூவா போட முடியாதா உன்னால இந்த அப்ல
அந்த அப்ல
ஏய் நக சீட்டு தான்டி ஓ கைல ஒரு நூற் ரூவா எர்நூரூவா இருந்தாலு நீ அத போட்டு போட்டு வெச்
அது எனக்கு புரியுது அத அத போட்றதுக்கு பதிலா ஏ நக இருக்கிறத நான் திருப்பிட்டு போயிறலாமே ஏ நகைய நா திருப்ப முடியாம கெடக்கிறனே அத போய் நா போட்றதுக்கு
அது எவ்ளோதுக்கு வெச்சிருக்க
அது ஒரு ஒன் லேக் இருக்கு அத எப்பிடிட்றா திருப்ப நா தெரியாம திரிஞ்சிட்டு கெடக்கே
இப்ப நீ ஊர்ல இருந்து போட்டு வந்ததா
ஆமா ஒரு லட்சத்துக்கு வெச்சிருக்கு அது திருப்ப முடியாம நா இருக்குற
அத வெச்சு என்னதா பண்ணீங்க ஒரு லட்சத்த
அத வெச்சு அது இது என்னன்னமா பண்ணுச்சு என்ன பன்னிச்சினே தெரில நானு ஒன்னு கண்டுக்கறதுல்ல செரின்னு விட்டுட்டே
ஆஹ
அட்வான்ஸ்சு குத்துச்சு வாடகைக் அட்வான்ஸ்சு குத்துச்சு அப்றோ அங்கே இருந்தோ அப்றோ சாம எல்லா வாங்கி போட்டுச்சு சிலிண்டரு அது இதுன்ட்டு வாங்கிச்சு அப்றோ எல்லா ரேஷங்கார்டு பண் அப்ளே பண்ணியாச்சு இன்னு வரல மெசேஜ் எல்லா வந்துருச்சு நா வர மாட்டேது ஒரு வாரத்துல வந்துருன்னு சொன்னாங்க பத்து நாள்
திருவிழாவுக்கு போயிட்டு வர வேண்டியதுதானே நீனு
ஆ ஆ ஆதத்தா ஆகாது அதா சொல்றேன்னு இவ்ளோ தெளிவா போனா டயர்டா இருக்கு
ஏய் அதுக்கெல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது
ஆஹா ஐய்யய்யோ நா ஆப்ரேஷன் பண்ண ஒடம்பு அந்த முதுகல்லா அப்டி வலிக்கு போயி அங்
அதுதா சொல்றே அந்த வேல பாக்கறதுக்காக போகாம இருக்காத
போ த வேல பாக்குறதுக்கில்ல மித்தபடி நம்ம ரெஸ்ட் எடுக்கணு கொஞ்ச நேரமாச்சு நம்ம படுக்கணு போயி நா டயர்டா இருக்கோ டயர்டா இருக்க வேல அது சொல்றது கூட விட்ருவா இன்னைக்கி வெள்ளிக்கெழம போனேன்னா சனிக்கெழம மறுநாளே இவே என்ன கெளம்ப சொல்லுவா புரிதா அந்த மாரி போயிட்டு ஒரு மூண் நாலு நாளாச்சி இருக்கணு போன ஒட்னே கெளம்ப சொல்ற எடத்துக்கு எதுக்கு போயிட்டு எங்க அம்மா தானே வரசொல்லுச்சி அவே ஒன்னு வரசொல்லல்